கம் சிஸ்ட
ஆ சொல்லுங்க
சிஸ்டர் உங்க பின்னாடி சத்தமா இருக்கு கொஞ்ச தனியா வல்ல வர முடியுமா
இல்ல
ம் சாப்ட்டீங்ளா ம் சாப்ட்ட என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பருப்பு சாம்பாரு சிக்கன்னு சிக்கன் ஃபால்லு
அப்படியா நா வந்து இது மட் டன் சாலு அதுக்கப்புற ரச
அப்படிங்களா
அப்படிங்ளா ம் ம் சொல்லுங்க சிஸ்டர் அப்புற இன்னைக்கு என்ன டாபிக்கு
நீங்க ஏதா சொல்லுவே உங்க ஊர்ல மழை வந்துச்சா
இல்ல சிஸ்டர் ஏ உங்க ஊர்ல வந்துருச்சா
ஆமா எங்க ஊர்ல ஒரே மழை இப்போ கொஞ்ச நேரமா ஸ்பீடா வந்துச்சு காத்து மழை நல்லா இருந்துச்சி இப்ப கிளைமேட் கூட நல்லா இருக்குது
எங்க இதுல வந்து இது இல்ல என்னது மூடி இருள் மட்டுந்தா இருக்கு ஆனா ம மழைல்லா வர்ல
அப்டிங்ளா
ம் ம் மழை வரல மூடினு இருக்கு கிளைமேட்டு ம் ம் என்னா இப்போ வெயில் காலத்துல ரொம்ப வெயில் ஆயிச்சில இந்த ரொம்ப ஓ அண்ணல்லு அப்டியே ரொம்ப ரொம்ப எனக்கும் முடியில்லே எனக்கு வந்து வ இதல் லெந்து எ ஒடம்பு ஹீட்டு
இல்ல
ஆமா அதனால வன் து நா என்ன என்னால தாங்கவே முடியேலே இந்த வெயில் காலோ
ம்
அப்படியே மழை காலம் கூட மழை காலம் வந்தா கோல்டு வந்துடு எனக்கு
அப்ப எந்த காலதான் வேணு உங்களுக்கு
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியில குளிர்கால வந்துச்சுன்னா அது அதுல கூட எங்கேயு வெளியில போ முடியாது குளு காலத்துல செரி வெயில் காலத்துல போலனா வெயில் காலத்து கூட வெயிலா இருக்கு அப்டின்னுஸ் சொல்லிடுறாங்க செரி மழ காலத்தில போலானா மழை இருக்குன்னு சொல்றாங்க எல்லா கிளைமேட்டு இந்த மழை தா இருக்கு என்ன பண்றது எல்லா க கிளைமேட்டு புடிச்ச மாரி இருக்கணு ம் உங்களுக்கு எந்த கிளைமேட் ரொம்ப புடிக்கு
எனக்கு மழைதா மழை வரும்போது கார்ட்டூன்ஸ் பாத்தா இன்னு நல்லா இருக்கு
அப்டியா அது நல்லாதா இருக்கு அதுவு இரு டா ஆயிடுச்சுன்ன உக்காந்து அந்த டிவில அந்த கார்ட்டூன் பாக்குறது நல்லாம அவன் எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க அம்மா வீடு கூட அந்த மாரிதா இருக்கு ரூம் இருட் டா இருக்குமா அப்போ இலே இந்த மலே செம்ம மழையில அந்த கார்ட்டூன்ஸ் பாக்கும்போது நல்லா இருக்கு அப்டியே எப்டி தெர்மா இருக்கு சூப்பரா இருக்கு நா அந்த மத்தியான டைம்ல கூட கம கம சமைச்சுட்டு இருந்த கா கார்ட்டூன்ஸ் பாட்னா கூட அது கூட நல்லா இருக்கு
இப்போ எனக்கு வந்து காலேயில நா காலேயில பாத்துட்டு இருப்பே காலேயில அந்த மாதிரி
அப்டியா என கூ என கூட மழ கால ரொம்ப பிடிக்கு மழ வெளியில மழ உள்ள வந்து குளிரு அது நல்லாதா இருக் கதுவு ஆனா இருந்தாலு என்னென்னா அங்க அங்க சேரு அங் கங்க எடோ இப்டி அது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ம் ம் அந்த காவா தண்ணி அதெல்லா அது தாண்டி எல்லா போணுமா அது கொஞ்சோ கஷ்டமா இரு
ஆமாங்க ஆமாங்க
ம் ம் அதா உங்க ஊர்ல எப்டி ரோடுல்லா கரெக்டா
ஆமா எங்க ஊர்ல போதா போட்டாங்க இவ்ளோ வருஷத்துள்ள இருந்து இப்பதா நல்லாருக்குதே
அம்டியா செரி செரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா
வெண்ணிலா சாக்லேட் நீங்க சாப்டுவீங்களா என்ன சொன்னீங்க
யாச்சு ம் எனக் எனக்கு அவ்ளோவா ஐஸ்கிரீம்ல்லா புடி
அப்டியா ஆ
எனக் கு வந்து ரொம்ப ஆயிட்டேதான ரொம்ப
அந்தா பானி பூரி அந்த மாதிரியா பானிபுரி சாப்டுவீங்களா நீங்க
ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கு
என்ன காலான்னு காளான் சாப்பிடுவேலா ரொம்ப நீங்க சாப்புடுங்களா காலாண் தான ஆ பாணிபூரி கூட சாப்ட நா சாப்புடுவே நா ரொம்ப சாப்புறது வந்து காளாண்
ஆ நானு பாணி பூரி சாப்டு இப்ப வந்து இந்த மெட்ரோ சைட்டுக்கு வந்து எங்கன்னா ஆ புதுசு புதுசா டிஷ்ஸ்ல்லா இருக்கு தெரியுமா ஆமா இப்போதா அங்க ஊர்ல வந்து இருக்குறாங்க அ அந்த பர்மால இருக்க புட்டுல்லா இப்போ இந்தியா கூட வ விடுச்சி
அப்படியா
ம் ஆ நீங்க இப்பதா நீங்க ஷவர்மா சாப் ட்டுருக்கீங்களா அப்டியா நீங்க ச அப்டி சவர்மா எ
எந்த சதர்மா
நீங்க சாப்ட்ட ஷவர்மா எப்டி இருக்குன்னு கேட்டே நீங்க ஸ் சவர்மா சாப்ட்டு இருக்கறீங்களான் அப்டியே ம் ம் நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்ட்டீங்க
ஆமா ஹோட்டல் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்ட்டோ
அப்டியா செரி செரி எனக்கு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கு நானு இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் கிட்ட சொன்னே ஷவர்மா வாங்கி சா பிலா அப்டின் இப்டி கொஞ்ச வர்மா கிர்லி அதுக்கப் ப்பரோ ஆ பீட்ஜா பர்கர்
அ மி நீங்க சொன்னது எல்லாமே எனக் கூட சாப்பு எனக்கு அடிக்கடிக்கா தோணு சாப்புட்ணோ சாப்புட்ணோன்னு
அப்டியா அதெல்லா ஜங்க் ஃபுட்டாச்சே
அப்பப்ப சாப்ட மாட்டே எப்பயாச்சு ஆ தோண்ண ஒரு ஓ ரெண் டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாரிதா சாப்டுவ
அப்டியா சேரி சேரி வெளியில சாப்ட்டீங்கன்னா என்ன தெரிமா நெறைய சாப்டுங்க அ இந்த இது இருக்கு பாருங்க ஜூட்ஸ்ஸு
என்னங்க
ஜூட்ஸு ஐட்ட சாப்ட்டீங்கன்னா நல்லா இருக்கு ஜூஸ் ஐட்டம்
ஆமா ஆ அதா அதா பொப்பாய் இதுதா நறைய சாப்டுவோ குடிப்போ சொல்லுங்க
அப்டி என்னன்னா இந்த ஆரேஞ்சு அதா எனக்கு ரொம்ப புடிக்கு நீங்க டீ குடுப்பீங்களா
அ ஆமாமா
டீ குடி
ஆ வீட்ல கூடதா குடிப்பே வெளிய போனாலு குடிப்ப
டீ எல்லா குடுக்காதிங்க ஒடம்புக்கு தீங் டீ
நெறையா குரியதில்ல காலைல ஒண்ணு ஈவினிங் ஒண்ணு அவ்ளதா
அதுதா நெறைய
அவ்ளோதாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டீ அதுவு சுட சுட குடிக்க மாட்டோ கொஞ்சோ ஆற வச்சுதா குடிப்போ அதுவு கால்லே இன்னு ஒரு ஏழு ஏழு மணி எல்லா குடிக்க மாட்டோ ஒரு இல்லைங்க அதுனாப்பா சூடா குடிக்க கூடாது செஞ்சிக்கிறாங்க காயில சீக்கிரமா குடியக் கூடாது நா ஒம்போது பத்து மணிக்தா குடிப்ப
இல்ல இல் குடிச்சாலு குடிக்கெக் கூடாது டீயே குடிக்கெக் கூடாது நீங்க நான் சொல்றேன்ல குடிக்கெ கூடாதுன்னு நீங்க குடிக்கெக் கூடாதுன்னா குடிக்கெக் கூடாது அவ்ளோதா
சேரிங் அப்பு சொல்லுங்க ஆ குடிப்போ அதா ஆரம்பிச்சுட்டு ஆ இப்போ குடிக்ல அந்தரதா குடிப்போ
இப்பதா குடிக்கெ மாட்டேன் சொன்னீங்க
ம் அங்கத
அதுக்கு பதிலா நீங்க வந்து பால் குடிங்க
அப்டிதாதா பால்லு பதர பாதாம் போட்டு இல்லன்னா அதா ஹார்லிஸ் ஆமா ஆமா
அப்டின்னா நீங்க பாதம் எல்லா பாதம் எல்லா போட்டு எப்டி குடிப்பீங்க பாதம் எல்லா போட்டு
டீ எல்ல பால்ல
பால்லேதா எப்டி பாதம் போட்டி குடிப்பீங்க பால்ல
பண்ணி போட்டு அப்டே குடிப்பே ஆற வச்
டெய்லிமா ப பால்ல பாதாம் போட்டு குடிப்
நா பாலே குடிக்கெர்தில்லைங்க எப்பயாச்சு பால் குடிதா போட்டு குடி பென்சனு
அப்புடியா பாதம் நீங்கள் நீங்க போய் வாங்கி
கேக்க மாட்டேன்து
இப்ப கேக்குதா செரி இப் அ மொதல்லே சொல்லிருக்கோன்னல்லா எ வாய்ஸ் செரியா கேக்கலன்னு
என்ன நீங்க இ இஷ்டு இஷ்டு பேசுற மாத்ரி இந்துச்சு அத்னால் தா கேட்டே
ஓ எ பேச்சு அப்படிதா
அ அப்படியா செ
ம் செரி இப்போ உங்களுக்கு வந்து அ பிரியாணி எல்லா நீங்க ஆ
செரிங்க நம்பல் குடுத் த நேரம் முடிந்துவிட்டது மீண்டும் சந்திக் கலாம் நன்றி
வணக்கம்